ஹலோ ஹாய் சிஸ்டர் குட் மார்னிங் நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்காங்க சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே சிஸ்டர்
உங்க வீட்டுல குட்டிஸ் எல்லாம் இருக்காங்களா
ஆ இல்ல சிஸ்டர் இன்னு குட்டி சேதவ இல
ஒகே ஒகே இப்ப ரீயாத்தா இருக்கீங்க
ஆமா ஃப்ரீதா இப்போ
ஓகே ஓகே அப்ப நீங்க ஃபுட் எல்லா நல்லா சமைப்பீங்களா எந்த மாதிரி ஃபுட்டு உங்கள ரொம்ப சமைக்க வரு
ஆ சமைக்க வரு இல்ல எந்த ஃபுட்டுனாலு சரி எனக்கு டேஸ்ட்டா இருந்தா மட்டு தா நா சாப் அதுனால மோஸ்ட்லி எனக்கு பிடிச்ச மாதிரி தா நா பண்ணுவே
ஓகே
சோ அதனால அ மீன் இப்ப இப்ப போய் எல்லா ஃபுட்டுமே கொஞ்ச ஆ மின் நான்வெஜ்ஜு நல்லா சமைக்க ஆரமிச்ட்டே வெஜ்ஜு நல்லா சமைக்கிறே ஏனா நா நா ஆஸ் செய்ற ஃபுட்டு நல்லா இல்லனாலு ஏ வீட்டுக்கார் சாப் ட்டுக்குவாரு பட் எனக்கு நா செஞ்சதேவா இருந்தாலு கூட அது இது டேஸ்ட் இல்ல இல்ல நல்லா இல்லனா நா சாப்டவே மாட்டே
ஆனா சார் வந்து சாப்ட்டுக்குவாரு
ஆ அவங்க சாப்ட்டுக்குவாங்க
பரவால்லைங்களே அதாவது எந்த ஒரு கொற யு சொல்ல கூடாது நல்லா சமைக்கிறாங்கள்ல அத என்கரேஜ் பண்ணணு அப்டிங்கிற மாரி அவரு பண்றாரு
ஆமா எப்பவுமே ஃபுட்ல உப்பே இல்லன்னா கூட சாப்ட்ருவாங்க சாப்ட்டு ஆனா கடைசியா தா மேகா உப்பு இல்ல போட்டு சாப்ட்டுக்கோனு சொல்ட்டு போவாரு
பரவால்லிங்களே
அதுதா
நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சோ ஒ ஃபஸ்ட்டு சாப்ட ஆரம்பிக்கம் போ து ஃபஸ்ட்டு ஒரு வாய் வைக்கும் போதே இது டேஸ்ட்டு நல்லா இல்ல உப்பு இல்ல அப்டிங்கிற மாரி சொல்லுவாங்க நா நெறைய கேள்விப்பட்ரு எங்க வீட்லயே பாத்தீங்கனா எங்க மாமியாரெல்லா பாத்தீங்கனா அ ஃபஸ்ட்டு சொல்லிருவாங்க உப்பே இல்ல கார இல்ல அ என்ன சமச்சிருக்க நீ
ம்
இதெல்லா சரியா போட மாட்டியா உப்பு இல்லைன்னா எப்டி சாப்ட முடியு உப்பு தா கரெக்டா இருக்கணு
ம்
எப்பவுமே போடும்போ கரெக்டா போடு அந்த மாரி சொல்லுவாங்க நாச ஒரு உப்பு தான இப்ப சாம்பாரு ரசோ இந்த மாரி இருந்தா கொஞ்சோண்டு அதுல ஆட் பண்ணோமுனா அ பிரச்சன முடிஞ்சது ஆனா அந்த விஷியத்த பாத்தீங்கன்னா அத பெரிய லெவல்ல சொல்லுவாங்க அப்பவே எனக்கு வந்து சங்கடமா போயிரு என்ன இந்த அளவுக்கு சொல்றாங்களே இப்ப பாத்தீங்கனா சப்பாத்தி பூ ரி இந்த மாரி இருந்தா கூட அதுல லாஸ்டா ஆட் பண்ண முடியாதுன் சொல்லலா
ம் ம் ம் ம்
இந்த மாரி சாம்பாரு ரசோ இந்த மாரி இருக்கும்போது சொல்லும்போது சேரி ஒரு உப்பு தானா லாஸ்டா கூட ஆட் பண்ணிக்குலா அப்டிங்கிற மாரி செரி பரவால்ல அ மறுபடி போடுமா அப்டினு சொல்ல மாட்டாங்க பரவாயில்லைங்க உங்க வீட்டுல சாரு நல்லா என்ன சொல்றது நல்லா ஹெல்ப் ஃபுல்லா இருக்காரு
ஃபுட்டுக்கு எதுமே சொல்ல மாட்டாங்க
ம் ம் இந்த மாரி இருந்தோம்னா நாம இந்த மாரி இருக்கு நாம திருந்திக்கணு அப்டி சாப்ட்டு போயிட்டாங்க பாரு நம்மளு கொஞ்சொ பாத்து கொஞ்சோ செய்வோ இ முஞ்சில என்ன சொல்றது ஃபேஸ பாத்து நேரடியா அப்டி சொல்ற மார் இருந்தா நம்மளுக்கு கஷ்டமா இருக்குமில்லங்
ம் ம் அதே மாரி டீ காஃபி குடிக்க மாட்டோ ரெண்டு பேருமே குடிக்க மாட்டோ சோ யார் எங்க வீட்டுக்கு வந்தாலு டீ காஃபி இல்ல அப்டியே வேணுனாலு பால் வாங்கி வச்சிருவோ வந்தவங்களே போட்டு குடிச்சிட் போயிருவாங்க
பராவால்லைங்ளே நாங்களு காலைல டீ காஃபி எல்லா வெக்க மாட்டோ இருந்தாலு சார் மட்டு சம்டைம்ஸு எதா ஒரு சமயத்துல வீட்டு க்கு வந்தாரு அப்டின்னா அ காஃபி டீ காஃபி வேணு கொழந்தைங்களா இல்லைன்னா வெச்சு குடுப்ப
ஓகே
ந்தைங்கள்லா இருந்தாங்கன்னா வைக்க மாட்டே ஏனா அவங்க குடிச்சாங்கனா கொழந்தைங்களு குடிப்பாங்க லே ஆ அதனால கேட்டாருமே வச்சு தர மாட்டே
ம் ம்
அவங்களு எப்பிருந்தாலு வேணு அப்டின்னு சொல்லி குடிப்பாங்க அத அப்டியே அத குடிச்சுட்டு என்ன பண்றாங் கன்னா சாப்பாடு சாப்புடுறது இல்ல
ம் ம்
நேத்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாரி போண்டா மாரி வீட்ல சுட்டுருந்தங் ஈவினிங் அப்ப பாத்தீங்கன்னா டீ வச்சு குடுத்தான் சாருக்கு
ம் ம்
அப்போ கொ கொழந்தைங்களு எனக்கு வேணுமா அப்டின்னு சொல்லி வந்து உக்காந்துட்றாங்க
ஹோ
அவங்களுக்கு பால மட்டு ஊத்தி அதுல டீ போட்டு குடுத்தாங்
ஓகே
அப்போ பாத்தீங்கன்னா அத மட்டு குடிச்சிட்டு நைட்டு சாப்புடவே இல்ல
ம் ம்
அப்டி அ ஃபைவ் ஓ கிளாக்குக்கு குடிச்சவங்க டீ நைட் சாப்புடாம அப்டியே தூங்குனவங்கதா மார்னிங் தா எந்திரிச்சு அது ம் எயிட் ஓ கிளாக் அ செவன் ஓ கிளாக் இந்த மாரி சாப்புடுறாங்க
ஓகே
அதனாலயே ந டீ ரொம்பமே அவாய்ட் பண்ணிருவாங் மே மோஸ்ட்லி வைக்கவே மாட்டாங் வீட்ல டீ
ம் ம்
ஏனா கொழந்தைங்க அ வய்யிறு ரொம்பவுமே என்ன சொல்றது லேசா இருக்கு அந்த டீத்தூள் இந்த மாரி போ போயிச்சுன்னா புண்ணு இந்த மாரி எல்லா வந்துரு
ம் ம்
அதனால வைக்கவே மாட்டேங் டீ காஃபியே வைக்க மாட்டங் நாங்க அதிகமா
ம் ம் ம் நல்ல விஷயோ டீ காஃபி குடிக்காத வரையு நல்லதா எங்களுக்கு அது சின்ன வயசுலேந்த ரெண்டு பேருக்குமே பழக்கோ இல்ல அதனால இப்போ டீ காஃபி அந்த மாரி எதுவுமே வீட்ல கெடையாது நொ எங்க வீட்ல எங்க மாமியார் அவ்ங்க வந்தாங்ன்னாவே டீ அ பால் காய் வச்சு தனியா சக்கர தனியா டீ காஃபி தூள் தனியா எடுத்துட் போய் குடுத்துட்னா அவங்களே எல்லாம் மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்குவாங்க
அ பரவால்லைங்க வர்றவங்க அவங்களே வச்சு குடுத்துக் குறாங்களே அவங்களே வெச்சு குடிச்சுக்கிறாங்க அது பெரிய
ஆ யாரோ அன்னோன் பர்சனா இருக்கா மீன் அன்னோன்னா தேர்ட் பர்சன் மாரி யாராது இந்த ஃபேமிலி இல்லாம அந்த மாரி யாராவது வந்தாங்கன்னா
வச்சுக்கலாம்
ஆ அந்த மாரினா அவங்களுக்கு மட்டும் வைக்கணுங்கிறதுக்காக மெஷர்மெண்ட் என்ன எப் டிங்கிறத தெரிஞ்சுக்கும் அதும் அவங்கள்ட்ட கேட்டுதான் சக்கரையே போடுவே ஏன்னா ஒரு சில சக்கர இல்லாம குடிக்கிறாங்க ஒரு சிலர் ஆப் சுகர் னு வாங்க சோ அதனால எதுவுமே உப்பும் செரி சக்கரையும் செரி எங்களுக் வீட்ல கம்மியாவேதான் இருக்கும் எப்பவுமே அது யாராவது வேணுனா மட்டும் தான் ஆட் பண்ணிக்கிறது
கரெக்டு ஏன்னா சுகர் பேஷன்ட் இந்த மாதிரி கூட இருப்பாங்க
ஆ இருப்பாங்க அதனால ஆ அதனால நான் மோஸ்ட்லி அந்த போட்ட காஃபியோட அ காஃப் ச்சி டீயோட சக்கரையே கொண்டு போய் வச்சிருவோம் அவங்களுக்கு வேணுனா ஆட் பண்ணிக்கிட்டு அப்டீன்ட்டு நம்ம எக்ஸஸ்ஸா போட்டு அந்த டீ வேஸ்ட் பண்றதுக்கு அது அவங்கவுங்க இஷ் டபடி எப்டியோ அது படி ஆட் பண்ணிக்குவாங்க இல்லிங்களா
நல்ல விஷ்யங் நல்ல விஷயங் நீங்க சொல்றது ஏ நா அதிகமா போட்டுட்டு குடிக்காம எந்திரிச்சி போறவங்களு இருப்பாங்க புடிக்காம அப்டியே வச்சுட்டே பரவால்லைங்க இப்போ ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ல்லா நீங்க அதிகமா எடுத்துக்குவீங்ளா
ம் ஃப்ரூட்ஸ்ஸு எடுத்துக்குவோ
எது ரொம்ப புடிக்குங்க ஃப்ரூட்ஸ்ஸு
ஃப்ரூட்ஸ்ல எது புடிக்குன்னா அந்த மாரி ஸ்பெசிஃபிக்கா இதுதா புடிக்குங்கற மாரி இல்ல ஆ இது வாழைப்பழம் யூஸ்வலாவே எடுத்துக்கிறது
ஓகே ஓகே எங்க வீட்ல அப்டித்தாங்க வாழைப்பழ டெய்லியுமே இருக்கு எங்க பெரிய பையே பாத்தீங்கன்னா ஆ ஒரு வா ழப்பழ ஒரு பத்து பழ இருந்தாலுமே ஒரு நாளைக்கே சாப்ட்டுக்குவா வாழப்பழ பிரியர் ரொம்பவுமே சாப்டுவார்
ஓகே நல்லது அது பொட்டாசியம் ஜாஸ்தி இருக்கு நல்லது பழ
ஆமாங்க ஆ சின்னவரெல்லா பாத்தீங்கன்னா சாப்டவே மாட்டாரு வாழப்பழனாலு செரி ஃபுட்டே பாத்தீங்கன்னா லிமிட்டா தா எடுத்துக்குவாரு ஒரு அஞ்சாறு வாய் சாப்பிடுவாரு அதுக்கு மேல வேண்டாமா அதுக்கு மேல வேண்டா அப்டீன் சொல்லி சொல்லிக்குவாரு எதுவுமே லிமிட்டா எடுத்துக்குவாரு
ஆ
சின்னவரு பெரியவரெல்லா அப்டி கெடையாதுங் எது குடுத்தாலு சாப்டுவாரு பிரச்சனை இல்லை
ஆ
ம் எனக்கிந்த கொழந்தைங்கள சாப்ட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புறதா பெரிய விஷ்யோ சாப்டவே மாட்டாங்க ஆமாங்க ஆ பெரியவரு அப்டிதா இருந்தாரு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போகும்போது சாப்டவே மாட்டாரு டெய்லி லன்ச் இந்த மாரி குடுத்தனுப்புனா ஆ ஈவினிங் அந்த பாக்ஸ்ல அப்டியே இருக்கு உ வெஜிடபிள்ஸ்ல்லா சாப்டவே மாட்டாரு
ம் ம்
அவருக்கு புடிச்சது சாம்பார் சாதந்தா அதிகமா புடிக்கு
ஓகே
வெஜிடபிள்ஸே அதிகமா எடுத்துக்க மாட்டாரு ஆனா நா என்ன பண்ணுவேன்னா வெஜிடபிள்ஸ் சு அந்த மாரி பண்ணியே சாதத்துல அப்டியே மிக்ஸ் பண்ணி குடுத்து ஆ இப்ப பாத்தீங்கன்னா பழகிட்டாரு அதுவே
ம்
ஆ ஃபஸ்ட் ஸ்டேண்டட் செகண் ஸ்டேண்ட்ட் போக போக பழகிட்டாரு இப்ப சாப்ட்டுக்குறாரு பெரியவரு சின்னவருதா இப்ப குட்டி பையனா இருக்காருங்ளா அதனால இன்னு பழக்க இல்லேங்கே சாப்படவே மாட்டாரு ஆ எதாவ்து என்ன பண்றாங்கன்னா நீங்க ஃபோன் குடுங்கம்மா
ம்
ஃபோன் குடுத்திங்ன்னா நா சாப்புடுவோ அப்டீன் சொல்லி சொல்வாரு ஃபோன் குடுத்தா தா சாப்புடுவாரு இல்லேன்னா
அதே இப்போ நெறையா சொல்றாங்க டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஃபோன் குடுத்து நம்ப ஏனா பசங்க அடம்புடிக் கிறாங்கங்கிறனால பேரண்ட்ஸ் குடுக்குறாங்க மத்தபடி அவங்ளையு கொற சொல்ல முடியாது ஆனா ஒரு சிலர் வந்து நமக்கு தொல்ல பண்ணீட்டே இருக்காங்கங்கறதுக்காக ஃபோன குடுத்து பழகீர்றாங்ளா இனிஷியல்ஸ் டேஜ்ஜுல அப்டி இருக்கம் போது டாக்டர்ஸ் என்னங்கறாங்ன்னா ஃபோன பாத்துட்டே ஃபுல் அட்டென்ஷனு அந்த ஃபோன் மேலேயே இருக்கனால ச தா சாப்பட்ற சாப் பாட்ல என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு நம்ப என்ன சாப் புடுறோங்கிறதுவே தெரியாம எடுத்து எடுத்து வாயில போட்டுட்டிருக்காங்க
ஆமாங்க அதுவேணா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மதாங்க அது வந்து காரமா கூட இருக்கலா சப்பையா இருக்கலா புடிக்காத ஒரு ஃபுட்டா இருக்கலா அப்படி எதுவா இருந்தாலு ஆட்டோமேட்டிக்கா வயித்துக்குள்ள போயிருதுங்க குறைவா சாப்பிடுறவங்க கூட அதிகமா குவான்டிட்டி எடுத்துக் காங்க அந்த ஃபோன் பாக் அதனால எதுவுமே தெரியறதில்லை
ஆ தெரியறதில ஆனா அந்த மாரி இருக்கும் போது பருப்புன்னா இந்த டேஸ்ட்ல தா இரு க்கு காரனா இதுதா டேஸ்ட்டு புளிப்புனா இதுதா டேஸ்ட்டுங்கிறத அந்த பசங்களால எந்த டேஸ்ட் எப்டியிருக்குங்கறதே அவுங்களால ரியலைஸ் பண்ண முடியாதுங்ளா
ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க
அதனால டாக்டர்ஸ் வந்து அந்த மாரி குடுத்து பழகாதீங்க அப்ப இனிஷியலாவே அப்டி பழகணுமா எந்த ஃபுட்டு எந்த மாரி டேஸ்ட்டில இருக்குங்கறதே அவுங்களுக்கு தெரியாதுன் நா நெறைய ரீல்ஸ் பாக்குபோது அந்த இது ஒண்ணு வந்தது எங்க வீட்ல இருக்ற அ சிஸ்டர் இன் லா பசங்களு அப்டிதா பண்ணுவானுங்க வீட்ல செஞ்ச ஃபுட்டா இருந்தா காரோன் சொல்ட்டு சாப்ட மாட்டானுங்க அதே ஃபோன குடுத் து வெளிய வாங்கி வெச்ச ஃபுட்டு எவ்ளோ காரமா இருந்தாலு சாப்ட்ருவானுங்க
ம் இந்த வெளில வர ஃபுட்டெல்லா பாத்தீங்கன்னா நல்லா என்ன சொல்றது காரசாரமா ஸ்பைசியா இருக்கு வெளில வர ஃபுட்டு அந்த மாரி ஃபுட்டு வீட்ல எப்புமே அந்த லெவலுக்கு வராது அதே மாரி சமைக்க முடியாது ஆனா வெளி ய போனாவே எங்க பசங்களே பாத்தீங்ன்னா ஒரு திங்ஸ் வாங்கணு வெளிய போலா அப்டின்னா அ எ குட்டி பைய்யே சொல்றாரு ஆமா அ அம்மா அப்பா அதாவ்து வாங்கி தரியாப்பா அ ப பசிக்குது பிரியாணி வாங்கிதரியா அ அ க்ரிஸ்பியா வா ங்கிட்டு சாப்புட்ணு போல இருக்குப்பா எதாவ்து வாங்கி தாப்பா அப்டின் சொல்லி சொல்லுவா அது பாத்தீங்ன்னா வெளில இர்கற ஃபுட் டு நல்லா என்ன சொல்றது நல்லா இருக்குதுன் சொல்லி அவுங்க நெனைக்கிறாங்க
நெனைக்குறாங்க
இ அதனால சாப்பட்றாங்ளோ இல்லியோ ஒரு நாலு வாய் சாப்புட்ணு அப்டிங்கற ஆர்வோ வெளிய போனாவே இருக்கு கௌலந்தைங்களுக்
ம் ம்
ட்லி யாரு போனாலு அப்டிதாங்க எந்த கொழந்த போனாலு வெளில கடைல போய் சாப்பலா அப்டிங்கற தாட்
இது இருக்கு ஆமாங் சிஸ்டர் ஓகேங்க சிஸ்டர் நம் மறுபடியு பாப்போ பேசுவோ ம்